ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
வணக்கம் தோழி
ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் தோழரே நல்லா இருக்கீங்களா
ஆ தோழி கேக்குது தோழி என்ன பண்றீங்க தோழி ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க ம் ஆ சாப்ட்டேன் தோழி நீங்க ஏ சாப்ட்டீங்கலா தோழி சாப்பாட்டுக்கு இப்பத தோழி பிரியாணி வாங்கிட்டு வந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்டேன் தோழி நானும் எங்க அம்மாவு ம் நானு எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா பிரியாணி வகி
ஆ இன்னைக்கு என்னன்ன பண்ணீங்க ங்கெல்லா பொனிங்க காலையில இருந்து என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால எழுந்தோடனே நாங்க என்ன பண்ணோனா இதுக்கு போனம் தோழி வீட்ல சாமி எல்லாம்
ம் ம்
அப்படியே வண்டியில எதுக்கு கார் இருக்கு கார்ல அப்படியே இதுக்கு போயிட்டேந்தோழி கோவில் வந்து உத்தமர் கோவில்ல இருக்கும் அதில் விசேஷம் வியாழக்கிழம ஆனா அங்க போய் தொழில் அங்க போய் தரிசன்
உம் உம்
அதுக்கப்புறம் நாங்க வந்டோம் தோழி அதுக்கப்புறம் வர வழிய தான் பாத்தீங்கன்னா தரிசனம் முடிக்கப்படி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உள்ள பாத்தீங்கன்னா பிரம்மா கோயிலு ரங்கநாதர் கோயிலு எல்ல சாமி இருஞ்சி சாமியு வழிப் பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியா வந்தோன் தோழி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் இல்ல தோழி இது வேற து ஃப்ரம்மா
இல்ல மும்மூர்த்திகள்லா சொல்லுவாங்களே பிரம்மா விஷ்ணு அஹ் சிவன்
ஆமா தோழி ஆமா ஆமா ஆமா ஆமா தோழிய சாமியை பாத்துட்டு அத் டியே வெளில பிரசாதம் கொடுத்தாங்க தோழி பிரசாதம் வந்து பொங்கல் கொடுத்தாங் க கோயில்ல அப்டியே சாப்பிட்டுட்டு நாங்க இதுக்கு வந்துட்டோன்னு தோழி அப்டியே அஹ் அதுக்கப்புற தான் அப்படியே வர வழியில பாத்தீங்கன்னா மா இதே காவேரி பாலோ இருக்கு காவிரி பால்ல வந்துகட்டு வேண்டியல ஜூஸ் குடுச்சோ தொழி ஹீரோவோண்டா இருக்குல்ல ஜூஸ் குடிச்சட்டு அஹ் அதுக்கப்புறோ அப்டியே வந்து மார்க் கெட் வந்தோ தோழி மார்க்கெட்லந்து வீட்டுக்கு தேவையான மளிகஜாம அஹ்
உம்
ஹ் நவாப்பழோ மாம்பழோ கொய்யாப்பழோ
உம் உம்
போட்டா மாதுளை எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோ தோழி அதுக்பெறக் காய்கறில வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழு இதெல்லாம் இது பண்ணிருச்சு இப்போ வாங்கி வச்சா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு யூஸ் ஆகும் தோழி உபயோகப்படும் வீட்டுக்கு தேவயான மளிகஜாமா அதுக்கப்புறம் பூண்டு புளி இதெல்லாம் வாங்கி வச்சிருப் ஓட்டு புளி வாங்கேவொரு ரெண்டு மாஸ்
உம் உம்
மார்க்கெட்ல கம்மியா இருக்கும் காந்தி மார்க்கெட்ல அதனால அப்படியே வாங்கிட்டு அப்படியே வர வழியில பிரியாணி வாங்கிடோ தோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அஹ் கோயில் அப்டியே இது பண்டு அப்டியே வந்தோம் தோழி உஹம் அப்டியே வந்து வர வழியில பாத்தீங்கன்னா இது வித்தாங்க இந்த இளநீர்பாளையம் பயாச சொல்லுவாங்கல்ல அந்த இளநீர் பயாச நானு எங்க அம்மாவு கொண்டு வந்து
உம்
அப்டியே வர வழியில அப்டியே வீட்டுக்கு தேவையான‌ கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லா விருந்தாளி வரேன்னாங்க அவங்களுக் அப்டியே கரும்பு ஜுஸ்
ஆஹ்
அப்டி வீட்டுக்கு வந்துட்டோன்னு தோழி சாப்டுட்டு உக்காந்திருக்கோ தோழி உம் எங்க அம்மா வந்து தொலைக்காட்சிலிருந்து நாடகம் பாத்துட்டு இருக்
உம்
உம் நா வந்து இப்ப பேசிட்டிருக்கேன் தோழி
ஆமா தோழறே நானுங் கூட வந்து கோயிலுக்கு நாளைக்கு போனு போன வாரம் போனோம் தோழரே போயிட்டு அப்டியே வந்தோ காவு இது கொள்ளிடம் இந்த மாரி மலைக்கோட்டை அதெல்லாம் பாத்துட்டு அப்படியே இந்த டிமார்ட்டு போனோம் தோழரே வீட்டுக்கு என்ன வேண்டியது எல்லாமே வாங்கனோ நல்லா இருக்கோ பெரிய பெரிய அது டிமார்ட் அது அங்க செப்பல் டிரெஸ்ஸு அ இந்த மாரி சில்வர் ஜாமா கிளாஸ் கப்பு இருக்குல்ல காஃபி குடிக்கிறக்கு கப் ஆ அது அப்பற அந்த பீங்காண்லேயே பிளேட்டு ஆ அப்பற டஸ்ட்பின் போடுறது அந்தது மொரோ ப்ளாஸ்டி ஐட்ட நெ றைய இருக்கு அப்புற நட்ஸ்ஸுங்க நெறைய இருக்கு அங்க கூல் டிரிங்க்ஸ்ஸு அதிகமா இருக்கு ஆயில் எண்ணெ இதெல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி மா தோழ
உம் புரியுது நீங்க இதெல்லா குக்க கூ குடிக்காதீங்க தோழி அந்த குளிர் பானங்கல்லா பாட்டில்ல வச்சதெல்லா குடிக்காதீங்க தோழி இந்த மாரி கடைங்கள்ல வித்திருப்பாங்கல்ல இந்த மாரி புதுசா உள்ளது அப்ப போட்டு அரைக்கிற ஜூஸ்ஸ நீங்க குடிங்க அதுதா ஒடம்புக்கு நல்லது அது எல்லா போட்டு குடிக்க கூடாது அவ்ளோ கெடுதல் அதெல்லா
நா சரிங்க தோழரே கரெக்டா சொல்லியிருக்கீங்க குடிக்க மாட்ட அப்புற பேரிச்சம்பழம் இதெல்லா வாங்கிகிட்டு அப்பற வெளியில வந்தோ பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லா இருன்ச்சி அதெல்லா சாப்ட்டுட்டு அப்டியே வந்தோ வந்துட்டு போன வார மா அப்டிதா அங்க வர போய்ட்டு பிரியாணி வாங்கிகிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்தோ மாம்பழம் இடையில வித்துச்சு தர்பூசணி மாம்பழம் இதெல்லா வாங்கிட்டு அப்டியே வந்தோ வீட்ல வந்து சாப்ட்டுட்டு டி வில கருப்பு படம் போட்டு பாத்துகிட்டே சாப்ட்டோ எல்லா ஆமா வீட்ல ஆளு கெல்லா வந்திருந்தாங்க எல்லா சேந்து சாப்ட்டுட்டு உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோ நல்லா இருந்து ச்சு ஜாலியா இருந்துச்சு போன வார அது மாரி இந்த வாரமும் ம் போனோ அ இன்னொரு கோயிலுக்கு போனோ ஸ்ரீரங்கம் போனோ அங்க போயிட்டு பெ பெருமாளா தரிசித்து அப்படியே போயிட்டு அ மா அ இந்த இதுல போயிட்டு சில இதெல்லா ஜாமான்ல்லா வாங்குனோ இந்த இது ஃபேன்சி ஐட்டம்மா வளையல் பாசி தோடு உம் அதெல்லா அங்க வித்துச்சு வாங்கிட்டு அந்த கோயில்ல அந்த இதெல்லா விப் பாங்க அந்த இடியாப்பக்கட்ட இந்த மரக்கட்ட ஜாமான்லா நெறைய இருக்கு அதெல்லா பாத் பல்லாங்குழி ஆம்மாமா அதெல்லா கொஞ்ச புடிச்சிரு ச்சு பாத்து வாங்கனே ஆசப்பட்டுதா வாங்கினே அதெல்லா வாங்கிட்டு அப்படியே வந்து அ இதுல போய் நின்னு வேடிக்க பார்த்தோ அந்த தண்ணி ஓட் டோ தண்ணி ஆறேலா வேடிக்க பார்த்துட்டு அப்படியே வந்தோ ஆ ஆமா இதுல பெரிய கடைவிதி எல்லா இருக்கு இங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து ஹோட்டல்ல நல்லா ஒரு புடி புடிச்சுட்டு அ அப்புறமே வீட்டுக்கு வந்தோ நல்லா இருந்துச்சு இந்த வாரமு எங்களுக் கு ஆ அடுத்த வாரம் தா சிங்கப்பூர் போர்லான் இருக்கேன் தோழரோ அங்க இந்த மெரினா பேன்னு சொல்றாங்க சிங்கம் கைல தண்ணி ஊத்துவாங்க ஊத்துமா அதெல்லா பாக்கணு ரொம்ப ஆசையா இருக்கு தோழர் ரே நீங்க பாத் கலா
இல்ல தோழி நா பாத்தது இல்ல தோழி டி விலதா டி விலதா தொலைக்காட்சியில தா பாத்திருக்கே உம் செரி தோழி கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா தோழி எங்க தோழி நம் நம்ம ஊ அ நம்ம ஊர்ல உள்ளத இடமே சுத்தி பாக்குறதுக்கு அவ்ளோ இடம் இருக்கு அதுவே இன்னு பார்க்க முடியல பாதி இடம் தா
அப்படிங்களா இல்ல எ பிள்ளைங்க அங்க இருக்காங்க அவங்கள பாக்க போற சாக்குல அப்டியே அந்த ஊரெல்லா சுத்தி பாத்துட்டு ஒரு ஒரு மாசோ தங்கியிருந்துட்டு அப்டியே வரலான்னு ஒரு ஆசையா இருக்குது
ம் செரி தோழி
அது எப்ப நடக்குதுன்னு தெர்லத் தோழரே ம் பியூச்சர்ல போயிட்டு அங்க செட்லானாலு ஆவே
ம் ஓகே ஓகே ரொம்ப நல்லது தோழி
கல்யாணத்த பண்ணி முடிச்சுட்டு பையனுக்கு போய் அங்க உள்ள ஒரு சைனா பொண்ணா தா கல்யாணோ பண்ணி வெக்கிலானு எனக்கு ரொம்ப நாள் ஆச ஏனா அது நகையெல்லா கேக்காது இன்னைக்கு ந விக்கிற தங்க விலைல அதெல்லா வாங்கி குடுத்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகு மா தோழரே அதுக்கு தேவையானது ஒரு ட்ரெஸ் தா அத வாங்கி குடுத் துட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதா ம் ம் அது அதாச்சு சைனீஸ்காரம்மாவாச்சு இதாச்சு
ம் ம்
நம்ம பாட்டுக்கு அங்கப்போ கல்யாணோ பண்ணி குடுத்துட்டு அவங்களோட ஜாலியா இருக்க வேண்டியதா ம் அழகா இருக்குங்க அங்கவுள்ள புள்ளைங்கல்லா வெள்ள வெள்ளேனு அழகா இருக்குங் க எனக்கு அது மாதிரிதா ரொம்ப புடிக்கு என்ன பண்றது தோழரே யாருக்கு எப்புடினு கடவுள் எழுதி வெச்சிருக்காரோ
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி
உங்கள் கல்யாணோ எப்ப தோழரே
ம் இல்ல தோழி எனக்கு கல்யாணோ இன்னு ஆகல எனக்கு வய வயது பதினே இருவத்தஞ்சு தா ஆகுது தோழி
இன்னு அதே வயசிலே தா இருக்கீங்க போலருக்கு
ம் ஆமா தோழி ஆமா தோழி நம்ப இன்னி இனிமேல் தா பண்ணணு தோழி இனிமேலு தா பண்ணணு
ம் உங்க த வீட்டுல வேற யார் கல்யாணோ கல்யாணம் பண்றாங்களா என்ன
இல்ல தோழி ஆ இதுக்கு முன்னாடி எ தங்கச்சிக்கு வந்து கல்யாணோ ஆய்ட்ச்சு
உம்
அவங்களுக்கு கல்யாணோ ஆகி ரெண்டு கொழந்தைக இருக்காங்க அவங்களு கல்யாணோ ஆய்ட்ச் தோழி முன்னாடியே ம் எனக்கு கோய்ம்த்தூர்ல இல்ல தோழி அண்ணல்லா இல்ல வீட்டுல நாங்க ரெண்டே ரெண்டு பேரு
பெரிமா பையே சின்னமா பையன்ல்லா இருப்பாங்க அவங்களுகெல்லா கல்யாணோ ஆயி கொழந்தைங்கல்லா இருக்கா
தோழி எங்களுக்கெல்லா தூரத்து சொந்தோதா இருக்காங்க இல்லைங்கப்பா பக்கத்துல யாரு இல்ல தோழி
ம் ம் ஏ நீங்க தனியா வீடு எடுத்து கட்டி இங்குட்டு வந்தீங்களோ
இல்ல தோழி இங்க இது வந்து எங்க பூ பூர்வீக வீடு இது நானு எங்க அம்மா என் தங்கை எங்கப்பா எல்லா இந்த வீட்டுலதா நா பொ பொறந்து வளந்தது எல்லா இங்க தா அதனால வெளிய ஊருக்கு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அதனால இருக் குற ஊர்லயே நம்ப ஊர்லயே நம்ப நல்லபடியா இருந்தாலே
ம் இந்த ஊர்ல விவசாயோ பண்றீங்களா இல்ல வேலைக்கு போய் தா நம்பகட்
விவசாயம்ல்லா பண்ல தோழி இது வாழத் தோப்பு வச்சிருக்கோ தோழி வாழத்தோப்பு ஒரு அ ஆ ஒரு நூறு நூத்தம்பது வாழத் தோப்பு இருக்கு ம் இல்ல தோழி நம்ப அதுல ஈடுபட்டது இல்ல எங்க அம்மா அதுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க நம் ம் எங்க அம்மா வந்து விவசாயோ பண்ணுவாங்க தோழி விவசாயோ பண்ணுவாங்க காலேல எப்புன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. எந்திரிச்சு. உம் வீட்ட பெருக்கி இந்த மார்லா எல்லா பண்ணுவாங்க தோழி அதே மான்ன இரவு தூங்கறது பாத்தீங்கன்னா ஒம்போது மணி. படுத்துருவாங்க கால்ல நாலு மணி மூணு மணிக்லா எந்திரிச்.
நல்ல அம்மாவாதா இருக்காங்க விவசாயோ எல்லா நல்லா இது பண்ணுவாங்க போலருக்கு, ஆடு மாடெல்லா இருக்கா? வச்சுருக்கீங்களா?
தோழி அதெல்லா இல்ல தோழி வாங்கணு
அதையு வாங்கி உங்க அம்மாட்டயே குடுங்க எல்லாமே இருப்ப
ஆ, கண்டிப்பா கண்டிப்பா பண்ணு தோழி பண்ணி இது பண்ணணு ஒரு மாட்டு பண்ண இல்லத் தோழி நம்பளுக்கு. இல் அதுல எல்லா இது அ, அனுபவோ இல்ல. அம்மா வந்து ஆசப்படுறாங்க அதனால நம்ம ஏதாச்சு மாடு மாடெல்லா வளத்தி குடுத்தோனா அவிங் அவங்க பாத்
நல்ல ஒரு பிசினஸ் தா பால்லா இன்னைக்கு பாருங்க அவ்ளோ வெல விக்குது
உம் எங்க தோழி அப்ப உள்ளங்கள்லா பாத்தீங்கன்னா சீக்கர எழுந்து மூணு மணிக்குலா ஏந்திரிச்சு வேல நடக் இதனாலதா ஒடம்பு நல்லார்ருக்கு இந்த நோய் இல்ல இப்போ உள்ளவங்க பாத்தீங்கன்னா அவிங்க எட்டு ஒம்போது மணி வர்லியு தூங்குறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி வர்லியு இல்ல இரவு நேரத் ட்டாபடுத்தா உங்களுக்கு எல்லாமே கெட்டு போது தோழி கண்ணுக்
ஏ டி வி பாப்பாங்களா
ஆ, இல்ல தோழி ஏதாச்சு இதுல இப்பதா இது வந்துருக் கைபேசி வந்ததுலந்து எல்லா அதுலே
ம் ம்
அ, எதயாச்சு அதுலயே சமூக வலைதளங்கள் எல்லாத்தையு பாத்துக்கிட்டு செய்தி எல்லாமே நம்பளுக்கு வந்துருச் கைப்பேசிலேயே வந்துருதில்ல அ நல்லா அதையு எல்லா பாத்துக்கிட்டு இந்த மாரி சமையல் குறிப்பு பாப்போமே
சந்தோஷமா இருக்காங்கல்ல தோழிர்ரு. தோழரே அ, அனுபவிக்கட்டு அனுபவிக்கட்டு
ஆ, அதா அதாங்க இல்ல தோழி இன்னா அப்போ உள்ளவுங்கயெல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாரி இது பண்ணுவாங்க ஸ் சீக்கிரோ எந்திரிச்சாங்களா நல்லா போயிட்ருக்கு. இப்போ உள்ளவங்கல்லா பாத்தீங்கன்னா வைங்க விடிய விடியே இரவு நேரோ ஃபுல்லா கைபேசி இது பண்றது உபயேகப்படுத் க்கிறது இதுனால பல பிரச் சனைகள் வந்துட்ருக்கு அதெல்லா உங்களுகு தெரிய மாட்டேன்னுது ம் ம் அதுல வந்து விளையாட்டு இது வெளாடுறாங்க. ஆ, இரவு ஃபுல்லா விளையாட்டு விளாண்டு ரொம்ப இது பண்ணிட்ருக்காங்க தோழி
ஏ தோழரே ஏதோ அவங்க ம சில விஷயங்கள எல்லா மறக்கறதுக்காக அதுல வெளாடுறாங்க
ம் குரி இல்ல தோழி அது எப்படின்னா நல்லதுதா இல்லனு நா சொல்ல ம்ச் இப்படினாக கண்ணுக்கு கெடுதல் வருதுல்ல கண்ணுக்கு கெடுதல் இப்பயே கண்ணு தெரிய மாட்டேன்து சொல்றாங்க. நம்ப சொல்றத கேக்கன்னு கொஞ்சமா கேட்டாங்கன்னா கொஞ்சோ நல்லாருக்கு கண்ணு இதெல்லா ம் அதுல அதுக்கு க, கண்ணு தெரியில்ல அதுக்கு க்கப்புறோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணு ம் நெறையாதுருக்கு தோழி வருமுன் காப்பதே நம்பளுக்கு எல்லாமே நல்லது இந்த மார்தா முன்னாடியே நம்பலா நல்லதா பண்ணிட்டா எல்லா நல்லதே ந
உம் அருமையா சொன்னீங்க உங்க அம்மாவ நல்லா அருமையா பாத்துக்கறீங்களே நா சூப்பர் தோழரே ம்
அதுதா அதா தோழி